ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக் கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ஓகே உங்கள்ட்ட பேசலா இன்னக்கி என்னென்ன பண்ணீங்க அப்டின் சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கைல நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுவோ அப்டின்றத பத்தி நம்ம கொஞ்சொ பேஸ்லான் நெனச்சு ஃபோன் போட்ட பேஸ்லாமா
கண்டிப்பா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு சேரின் நானு சும்மாதா உக்காந்த்ருந்தே சேரி உங்க கால் வந்தொனே சேரி கொஞ்ச நேரொ பேசலா அப்டின் நெனச்ச
ஓகே சொல்லுங்க இன்னக்கி என்னென்ன பண்ணீங்க காலைலேர்ந்து இப்ப இது வரைக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்டின்றத நம்ம கொஞ்சக் கொஞ்சமா ரெண்டு பேரு ஷேர் பண்ணி பேஸ்லா சொல்லுங்க காலையில என்ன சமச் ச்சிங்க என்னென்ன நடந்தது கால்ல எப்ப எழுந்தீங்க அதுலேந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க
நாங்கல்ல எப்பைமே எட்டு மணிதா அதுக்கு கொறஞ்சலா எந்திரக்கிறதே கடையாது
ஓ எட்டு மணிக்குதா எந்திருப்பீங்களா இது என்னங்க போங்க நாங்கல்லா பாத்தீங்கன்னா ஆறு மணிக்குல்லா இன்னக்கி எழுந்துட்டோ ஏன்னா பசங்களுக் பையனுக்கு பெரிய பையனுக்கு ஸ்கூலுன்றனால காலைலே எழுந்து சமைக்கணு அப்டின்றதுனாலவே காலைல எழுந்தாச்சு நீங்க சொல்ற மாரி இந்த எட்டு மணி அப் டிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு சனி ஞாயற்ல கெடைக்கக்கூடிய ஒரு விஷியொ ஆனா இந்த சனிக்கெழமை ஸ்கூல் வச்சர்றாங்களா அதனால எனக்கு இன்னக்கி அதுவும் போச்சு பரவால்ல நீங்களா குடுத்து வச்சவங்க எட்டு மணி வரையு தூங்குறீங்க
ஏங்க நாங்க எங்க அம்மா வீட்ல இருக்கோ அதனால என்ஜாய் பண்றோ எங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்களு வேமாதானங்க எந்திரிக்கணு
கரெக்ட்டு நீங்க சொல்றது கரெக் ட்டு அம்மா வீடுங்குறது வந்து அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷ்யொ நம்ம எந்த வேலையு செய் வேணா ஜாலியா நம்மளுக்கு என்ன தோணுதோ அத செய்யலா சூப்பர் தானங்க அது
கண்டிப்பா கால்ல எட்டு மணிக்கு எந்திரிச்சா வீட்ல வந்து டீ போட்டு வட வாய்ன்ட்டு வந்து வச்சு எழுப்புவாங்க அம்மா இதே மாரி நம்ம வீட்ல போய் இருக்க முடியுமா
கண்டிப்பா இருக்க முடியாது ஏன்டீ இவ்ளோ நேரொ தூங்கியிட்ருக்க அப்டின் சொல்லி திட்டி எழுப்பி போய் டீ போடு அப்டின்தா சொல்வாங்க ஆனா ஆக்சுலா எங்கிட்ட வந்து அ ஏ தூங்கியிட்ருக்க எழுந்துரு அத செய்யின் சொல்ல மாட்டாங்க யாரு ஏ கணவரு அதே மாரி எதுவு செய்ய மாட்டாரு ஆனா பசங்களுக்கு வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்பணுல்ல அதனால வேற வழி இல்லாத எழுந்து நம்மளோட அன்றாட வேலைய நம்ப செய்யறது வந்து கடமல்ல அதனால எழுந்துருவ ஆனா பாத்தீங்கன்னா நாளைக் பாத்தீங்கன்னா நல்லா தூங்குவேங்க எட்டு மணி ஒம்போது மணி வரையு தூங்கிட்டுதா எழணு இப்ப நீங்க வந்து டெய்லியு தூங்குறீங்க நம்ம ஒரு நாளாவ்து தூங்கிகிறனா
ஆ அப்டியின் கெடையாது அடுத்து நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டா பையன நைட்டு பாக்கணு குட்டி பையே நைட்டு பாக்கணு அவ எப்ப தூங்குறானோ அப் ப்பதான தூங்க முடியும் மத்த நேரம் பூரா அவன பாக்கணு வீட்டு வேலைகள் எல்லா செய்யணும்ல அதுனால செரி இங்க இருக்குற வர கொஞ்சொ என் ஜாய் பண்ணிக்கிறோ அவ்ளோதா
ஆ உண்மங்க கரெக்ட்டான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய வளக்குறதுங்குறது ஒவ்வொரு தாய்மாருக்கு வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம்ங்குறது அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயொந்தா சொல்வோ அத சமாளிக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தா ஓகே காலைல இன்னக்கி நா என்ன செஞ்சே அப்டின்ற மாரி சொல்ற நீங்களு சொல்லுங்க நம்ப ஷேர் பண்ணிப்போ அந்த மாரி விஷ் யங்கள காலைல பாத்தீங்கனா காலையில இட் ட்லி வெச்சி அ கார சட்னி வச்சி குடுத்தே அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா பையனுக்கு இன்னக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழம நா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எத்தன எந்த நாள் எது பண்ணலனாலும் இந்த சனி மாட்டோ ஏன்னா அந்த கொழந்தைங்க எல்லாருக்கும் வந்து நான் எண்ணெய தேச்சு குளிக்க வெச்சு நான் தலை குளிக்க வெப்பே அந்த ஒரு விஷயோ நா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கே நீங்க அந்த மாதிரி செய்வீங்களா ஏன்னா வந்து வாரத்துல ஒரு நாளாவது எண்ணெய் குளியல் குளிக்கணோல அது ரொம்ப ஒடம்புக்கு நல்ல ஒரு விஷயோ தானே
ஆமா கண்டிப்பா நாங்க இன்னிக்கு காலைல வந்து இட்லியும் கத்திரிக்கா சட்னியு சாப்ட்டோ ஏ பைய எந்திரிச்சன் அவன்பாட்ல வெளாடினா பால் டாப்பா வெச்சுகிட்டே திரியுவா பால்டப்பா இல்லாட்டி அழுவான் அவன பாத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து பையங்கங்கறதுனால நான் வந்து சனிக்கிழமை வந்து தலைக்கு குளிக்க வெப்போம் நீங்களும் அதேதா ஃபாலோ பண்ணுவீங்களா
ஆமாங்க நானு அதேதான் அந்த ஒரு நாள் விடுறது கிடையாது வெச்சு எண்ணெயை தேய்ச்சு அழுதாலும் சரி அடம் பிடிச்சாலோ சரி எண்ணெய் தேய்ச்சு குளிக்க வெச்சு அதை வெச்சிருவேன் பாத்தீங்கன்னா இன்னிக்கு நான் எங்க வீட்ல வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும் முருங்கைக்கீர பொரியல் வெச்சேன் மாம்பழம் வெச்சோம் இன்னிக்கு நல்லாவே சாப்பிட்டோ ஏன்னா பசங்க பாத்தீங்கன்னா கீரனாலே பிடிக்காது அதனால நா பள்ளிக்கு வந்து கீர வந்து குடுத்தே விட முடியாது ஏன்னா குடுத்து விட்டேனா திளம்ப அப்டியே கொண்டு வருவாங்க பசங்க கீரைங்கிறது நம்ம ஒடம்புல வந்து ஒரு முக்கியமான விஷயோ இல்ல அத சேத்துக்கணோ ஆனா இவுங்க பாத்தீங்கன்னா அத சேர்த்துக்கிறதே கிடையாது ஆனா வீட்டுல இருந்தா அத எப்படியாவது நம்ம வந்து பிசைஞ்சி அவங்க வாய்க்குள்ள வச்சு திணிச்சு எப்படியாவ சாப்பிட வச்சிருவோம் ஆனா அதை பிடிச்சு சாப்பிடணும் அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு வந்திருக்கேன் கட்டாயம் சனிக்கிழமைன்னா முருங்க கீர சாம்பார் தா வெப்பேன் நீங்க சாப்பிட்டுதா ஆகணோ அப்படின்ற மாதிரியே நான் வச்சுட்டேன் கீரைய மாத்தி மாத்தி குடுத்து அந்த மாதிரியே கொண்டு வந்து இப்ப கீரையும் சாப்புட்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் நானு
என்னோட பையன் வந்து பொதுவாவே வந்து ஆஹ் நாங்க எப்படி செய்வோம் அப்படின்னா வந்து வாரத்துல மூணு நாள் கீரை வச்சிருவோம் டெய்லி கால முருங்கைக்கீரை சூப் போட்டுருவோம் கீரைங்கிறது வந்து இந்த பொறிக்கீரை கீரை வந்து ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் கண்டிப்பா இருக்கோ வாரத்துல இன்னொரு ஒரு நாள் என்னன்னா கொழம்பா வைப்போம் கீரைய இந்த அது என்னது அரைக்கீரை கடையிறது பொன்னாங்கன்னி கீரகூட்டு இந்த மாதிரி வச்சு என் பையன் கீரை சாதம்முனா விரும்பி சாப்பிடுவான் இப்ப இருந்தே அதனால அவனுக்காகவே வந்து கீரை சாதம் வந்து வாரத்துல ஒரு நாள் செஞ்சிருவோம் அதனால இன்னைக்கு எங்க வீட்டுல கீரை சாதோ வெச்சு கத் கத்திரிக்காய் முருங்காக்காய் கூட்டு அப்புறம் வந்துஹ் அவரக்காய் இப்ப வந்து மாம்பழ சீசன்ங்கிறதுனால மாம்பழம் அது போக தயிர் இதுதான் எங்களோட மதிய உணவா இருந்தது
ஆ சூப்பருங்க நல்லா இருக்கு அதனோட என்னோட ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ற நம்ம கீரை சாப்பிடும் போது தயிர் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சில டைம் சொல்றாங்க அது ஏன்னு தெரியல செரிமான பிரச்சனையா வருமா என்னன்னு தெரியுல அந்த ஒரு விஷயோ மட்டோ கொஞ்சோ நீங்க தவிர்த்துக்கிட்டா நல்லதுன்னு நெனைக்குறே அது மட்டும் இல்லாம உங்க கொழந்தைக்கு இப்பவே நீங்க கீரை குடுத்து பழக்கறீங்கல்ல அத அப்படியே விட்டுறாதீங்க தயவு செய்து ஏன்னா நடுவுல விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறோ அந்த கொழந்தைங்க அதை வந்து விரும்பவே மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா அது கரெக்டா வந்துரோ நடுவுல நம் நளால முடியாத பட்சத்துல அதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க இந்த கீரை கூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பழக்கப்படுத்துறீங்கல்ல அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாாங்க இன்னுமே சூப்பரா இருக்கும் அது
கண்டிப்பா நானும் அதேதான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அடுத்து வந்து கீரை குடுக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்து மெது மெதுவா முட்டை இந்த மாதிரி வந்து ஃபுட் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு பாப்போம் அவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு சாப்பிடுறானா இல்ல வந்து என்னை ஓட விடுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி எந்த வயசுல இருந்து உங்க பசங்களுக்கு கீரை இந்த மாதிரி சாலிட் ஃபுட்லா எடுக்க ஆ ஆரம்பிச்சிங்க
நான் பாத்தேன்னா கொழந்தைங்கனாலே வந்து ஆறு மாசத்துக்கு மேல நம்மளுக்கு சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் அந்த மாதிரி விஷயங்கள் குடுத்துட்டு இருப்போம் அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா சத்து மாவு சொல்லிட்டு ஒண்ணு செய்வோ எல்லா பொருட்களும் சேர்த்து பாத்தீங்கன்னா அ அது பேர் என்ன ஆ நட்ஸ்ங்க எல்லாமே போட்டிருப்போம் அதே மாதிரி அரிசிகள் வந்து எல்லா வகையான அரிசிகள் போட்டிருப்போம் அடுத்து ராகி போட்டிருப்போம் கம்பு போட்டிருப்போம் சோளம் இப்படி எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நாங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து அதை காய வச்சு நாங்க போய் அரைச்ச வந்து அதுல வந்து நாங்க கஞ்சி செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கு அது வந்து பிடிக்கும் சில அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு நா கொடுப்பேன் உப்பு போட்டு கொடுத்தா கொஞ்சம் பிடிக்காம பண்றாங்கு சொல்லிட்டு நாட்டு சக்கர போட்டு நான் அத கொடுப்பேன் அது வந்து அந்த பசங்க வந்து அப்ப வந்து நல்லாவே சாப்பிட்டு நாங்கங்க நடுவுல பாத்திங்கனா கொஞ்சநாள் பாத்திங்கன்னா கொச்ச விட்டுட்டேன் அதனால அதுக்கப்பரம் வந்து அவங்கு கொஞ்ச வளந்தவுடனே அவுங்களுக்கு அந்த ந்க்கோட சுவை தெரியுமுல அதனால பாத்தா என்னதிது கொலகொலனு ஏதோ ஒரு மாி இருக்கே இது வேணா எனக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அவங்க சாப்பறதே கிடையாது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேனா சரி ஓகே கஞ்சி வேண்டாம் தோசையா மாத்து அப்படின்னுட்டு அத அப்படிய என்ன பண்ணுவே தோச மாதிரி ஊத்தி அதுக்கு அவங்க பிடிச்ச கார சட்னியோ இல்ல தேங்காய் சட்னியோ பொட்டுக்கலை சட்னியோ ஏதோ வச்சு குடுத்தா அதை சாப்பிட்டுருவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அதாவது பிடிக்காத விஷயத்த பிடிச்ச பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கறது என்னுடைய வழக்கங்க
நீங்க சொல்றது கரெக்டான விஷயம்தான் நானுமே வந்து என் பையனுக்கு இப்பவே வந்து சத்துமவு கொடுப்பேன் கடையில அந்த மாதிரிலாம் எதுவுமே இதுவரை நான் கொப்பதே கிடையாது அதுவும் இல்லாம அவங்கிட்ட உப்பு இனிப்பு இதெல்லாம் கண்ல காமிச்சதே கிடையாது முக்கியமா ஜீனி கெடையாது நாட்டு சக் கற கெடையாது நான் வந்து சத்து மாவுன்னு சொல்லிட்டு ஒரு இருபது பத்தி நாலு பொருள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சு வெச்சுட்டு அவனுக்கு வந்து பனங்கல்கண்டுதா குடுத்து இப்ப வர குடுத்துக்கிட்டு வரேன் இப்போ வர சீனியோ நாட்டுச்சக்கரையோ எதுவுமே கிடையாது பாலுக்குமே வந்து அவன் இனிப்பு கிடையாது வெறும் பால்தான் குடிப்பான்
பரவாயில்ல சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த விஷயத்த மட்டும் வெட்டுறாதீங்க அந்த பையன் அப்படியே வளரட்டும் அவன் ரொம்ப ஆரோக்கியமா வளருவான் ரொம்ப சூப்பரா வளருவான் இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற பசங்க பாாரத்தீங்கன்னா வெறும் சாக்லேட்டு இனிப்பு வகைகள் இதை மாதிரி சாப்பறதுனாவே தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது எல்லாமே ஜங்க்ட் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சறாங்க அது வரையில நாபாத்தனா என் பசங்களுக்கு பாருங்க நான் ஜங்க்ட விஷயங்களே நான் தரமாட்டேன் நொறுக்கு தீனிகளே அவங்களுக்கு கிடையாது இப்ப கோடை விடுமுறையா அப்ப வருதா அப்ப வந்து அந்த முப்பது நாள்ல ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி அவங்க ஐஸ்கிரீம்னு விரும்பினா அந்த மாதிரி ஒரு டைம் ரெண்டு டைம் தான் நான் வாங்கி குடுத்துருக்கேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அ ஜங்க் ஃபுட்ன்றதே கிடையாது அந்த மாதிரி வந்து குழந்தைகள் வளர்ந்தாலே ரொம்ப ஆரோக்கியமா வளர்வாங்கன்றது கருத்து என்னோடைய கருத்து
நீங்க சொல்றது ரொம்ப மிக சரியானதாவும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இதையே கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா ஜங்க்கு ஃபுட்தா குழந்தைங்களோட ஒபிசிட்டி ஆஹ் சின்ன யங் ஏஜ்லய வந்து சுகர் இந்த மாதிரி வர்றதுக்கான காரணங்கள் ஜங்க்கு ஃபுட் லதா நிறையா இருக்குன்னு ரிசர்ஜ் எல்லாம் சொல்லுது சோ ஜங்கு ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பன்றது ரொம்ப நல்லது தான்
இருக்க பசங்க எல்லாமே பாத்தீங்கனா எப்ப பாரு நைட்ல கூட ஃப்ரைடு ரைஸ் எனக்கு வேணும் அப்டினு அடம்புடிச்சி வாங்கி சாப்புடுற பசங்களா இருக்காங்க அதுலா பேரன்ட்ஸ்ங்க வந்து செரி ஓகே உனக்கு புடிச்சிருக்கா மாசத்துல ஒரு டைம் குடுக்குற அடிக்கடி கேக் கூடாது அப் அப்டின்ற மாரி இந்த நொறுக்கு தீணிகள் வந்து போனாலே போதுங்க கொழந்த ரொம்ப ஆரோக்கியமா வளரும் நீங்களு உன்னோட உங்களுடைய கொழந்தைங்களுக்கு அத ஃபாலோ பண்ணுங்க
கண்டிப்பா நீங்க சொன்னத வந்து நா ஃபாலோ பண்ணலாங்கிற ஐடியாலதா இருக்கே ஜங்கு ஃபுட்டே கண்ல காட்டக்கூடாது பேக்குடு ஐட்டம் அப்புறோ இந்த பேக்குடு ட்ரிங்க்சு இதெல்லா குடுக்க கூடாது ஜீனி குடுக்க கூடாது இந்த மாரிலா நா யோசிச்சு வச்சுக்கே பட் வந்து அவ எப் எப்டி வர போறாங்கிறது நமக்கு தெரில நம்மளா நம்மளோட எஃபெக்ட்ட மேக்சிமம் போடுவோம் அதுக்கப்புறம் அவன் இஷ்டோம் வேற என்ன பண்ண முடியும் நம்மளால சொல்லுங்க
பொதுவா யாருக்கு தெரியும் வாயில வந்து அவுங்களோட அந்த டேஸ்ட்டு அந்த நாக்கோட சுவை தெரிஞ்சுட்டாலே போதும் அவுங்க அதுக்கு அடிட்டாயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற வழி இல்லாம அவுங்க போக்குல போற மாரியே இருக்கும் அது மாரி இல்லாம அதிகமா குடுக்காம கம்மியா குடுத்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாரி ஜங்க் ஃபுட் லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவுங்களை ஆரோக்கியமா வளர்க்கணோன்றது என்னோட ஆச அதே மாரியே எல்லா கொழந்தைகளும் வளர்ணோன்றதே என்னோட ஆச நம்ம நிறைய இந்த விஷயங்கள் பத்தி பேசிட்டோம் நினைக்குற
ஆமா உங்களோட பேசுனதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் உங்க கொழந்தைங்களுக்கு நல்ல சத்தானதா குடுத்துருப்பீங்க அது விததுல ஏனா இப்ப உல்லக்க பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கேர் பண்றாங்களா அப்டிங்கறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தா இருக்கு சோ வந்து நீங்க நல்லா உங்க கொழந்தைங்க கேர் பண்ணி அவுங்களுக்கு பிடிச்சத எ உ அதாவது சத்தான விஷயங்களை எப்டி அவுங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க மாத்தி குடுக்கணுங்கறத யோசிச்சு குடுக்குறீங்க அது ரொம்ப சந்தோசமா இருக்கு கேக்குறதுக்கும் அதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க
உண்மையா நானும் அத பண்ற உங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம பகிர்ந்துகிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி
நன்றி